ஹலோ
ஆஹ் சார் நேத்து நான் உங்கலுக்கு இந்தமாதிரி கால் பண்ணிருந்தே
அதா அதா நீங்க கால் பண்ணிருந்தீங்க நா கொஞ்சொ வெள்ல இருந்த அதனால ஃபோன் அட்டன் பண்ண முடில
இல்லைங்க சார் வீட்ல தங்கச்சிக்கு மேரேஜ் பங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோ
ஆ ஓகே
அதுக்கு தே அதுக்கு தேவைப்படுற உட்டன் ஃபர்னிச்சர்ஸ்லா உங்க கிட்ட வாங்கலான் இருக்கோ
ஓகே என்னென்ன மெட்டீரியல்லா வேணும் ம் ம் ஃபர்னிச்சர்ஸ்ல்லா ம் ஷோபா
டேபிள் வேணு சார் எங்களுக்கு ஆ சிக்ஸ் மெம்பர்ஸ் ஒக்கார்ர மாரி டைனிங் டேபிள் வேணு சார்
ஓகே
ஒரு ஃபேமிலி ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி உக்கற மாரி ஒரு ஷோஃபா செட்டு
ம் ஓகே
அப்புறம் எங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் தேவைப்படுது சார் டிரெஸ்ஸிங் டேபிள்
ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேற கட்டில் பீரோ
இல்ல சார் ஒரு பெட் ரூம் ஒரு பெட் தேவைதா
ஆ
ஒரு எப்படின்னா வார்ட் ரூப் தேவை சார்
ம்
பெட் தேவப்படுது அப்றொ ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் தேவப்படுது
ம்
அப்றொ சில வீட்டுக்குள்ள ஆ பீரோ ஒண்ணு தேவைப்படுது சார்
ஆம்
அப்புறம் வீட்டுக்குள்ள சில இடத்துல இந்த உட்டன் ஃபர்னிச்சர் சார் இந்த கபோர்ட் செட் பண்றது இந்த மாரி மத்த மத்த இதெல்லா தேவைப்பட்டுச்சுனா அப்ளையன்ஸ்செல்லா எங்களுக்கு
ஓகே ஓகே நீ இல்ல நீங்க வந்து உட்டு தந்து நாங்க செய்ற மாதிரியா இல்ல
நீங்ளே நீங்ளே ரெடிமேடா எடுத்துக்கோங்க சார்
ஓகே ஓகே நா செர் நெறைய மாடல்லா இருக்கு
ஓகேங் சார்
ம் நீங்க வந்து மாடல் பாத்து சொன்னா ஓகே
நீங்க என்ன வுட் சார் யூஸ் பண்றீங்க
நாங்க தேக்குதா யூஸ் பண்ணுவோ
ஓகே சார் தேக்குல எந்த மாதிரி தேக்கு சார் யூஸ் பண்றீங்க
நார்மல் தேக்கு தா யூஸ் பண்ணுவோ பர்மா வந்து நீங்க அதுல செய்யணுன்னா நீங்க மரொ வாங் குடுத்தீங்கனா அதுல செஞ்சுக்கலா அதுல வந்து நாங்க நாங்க செய்யறதுக்கான கூலி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு
ஆ
இதுன்னா நாங்க மரத்துக்கும் சேர்த்து வந்து மரத்தோட ப்ரைஸு அப்றொ நாங்க செஞ்சதுக்கான காசு சேத்துதா நாங்க சொல்வோ காஸ்ட்லா
ஓ
ம் ஆறு பேர் ஒக்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள்ல்லா வந்து எட்டாயிரொ வரும் ஏனா அது தேக்ல செஞ்சது அது லைஃப் நல்லா குடுக்கு
ஆ செரிங்க சார்
உம்மா அதுவே ஒரு ணுப்பது நாப்பது வர்ஷோ வதுக்குமே லைஃப் செஞ்சு அப்டியே ரெடியா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா வார்னிஷ்லா அடிச்சு நாங்க வந்து டெலிவரி குடுத்துருவோ டெலிவரி நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களா நாங்களே வந்து எறக்கி வச்சற்னுமா
சார் நீங்களே கூட எறக்கி வச்சா எங்ளுக் ஓகே தா சார்
ஓகே ஓகே
சார் வாரண்டி மாரி எதொ தருவிங்ளா சார் நீங்க கொடுக்குற ஃபர்னிச்சர் பொருளுக்கெல்லா
வாரண்டி மாரிலா கெடையாது நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க ஒரிஜினல் ஒரிஜினல் மரந்தா நாங்க போட்டிருப்போ
ஆ
இந்தா அப்டின்னு நம்பிக்க இல்லன்னா நீங்க வாங்க உங்க முன்னாடியே ஒரு பீரோ நா செஞ்சு உங்களுக் ட தரே
ஓகேங்க சார் மொத்தமா பட்ஜெட் எவ்ளோ சார் ஆகுது மொத்தமா
ம் என்னென்னு சொன்னீங்க பீரோ சொன்னீங்ளா பீரோவே ஐம்பதாயிர வந்துரு
ஓகே சார் பீரோ சார் அப்பறொ ஒரு பெட் கேட்ருந்தே சார்
பீரோக்கு மரம் மர வாங்குறது இதல்லா மரத்தோட காஸ்ட் பொட்யா இப்போதக்கி மரொ ரேட்டு ஒரு மரொ எவ்ளோ விக் இதுனா இருவதாயிர இருவத்தஞ்சாயிர வித்துட்டே
ஓ சேர்
நம்ப ஒரு அஞ்சு மர வாங்கினதா பீரோ செய்ய முடியு
ஆ ஓகேங் சார்
பாத்துக்க இதே கிட்டத்தட்ட ஒன்ன தொட்டுடு
ஆ ஓகேங் சார்
ஷோஃபா வந்து ஒரு ரெண்டர மரத்துல செஞ்சிர்லா ஏனா அது வந்து கொஞ்ச கேப்விட்டு கேப்விட்டு தா செய்றோ நால்
சார் ஷோஃபா வந்து இந்த எங்களுக்கு எப்டி வேணுனா அந்த நடுல ஒரு மாரிய அந்த க கேப் வச்சு செய்வாங்கல சார் ஒரு ஹோம்லி லுக்ல அந்த மாரி ஷோஃபா தேவப்படுத் சார் எங்ளுக்கு
ஓகே ஓகே நீங்க இந்த மர சோஃபா வேணுமுனாலு அது வாங்கிகெங்க இல்ல நம்பள்ட்ட வந்து அந்த ஸ்பான்ஞ்சல்லா வச்ச மாரி ஒரு ஷோபா இருக்கு அது அதுவு மாரியு இருக்கு
வுட்ல தா சார் தேவப்படுது வுட்ல ரெடி பண்ணி அப்பற அது மேல ஃபிட்டிங் அ க மேஜ வச்ச மாரி தேவைப்படு சார் எங்களுக்கு
ஓகே ஓகே அ புரிது அ அதையு உங்களுக்கு என்ன எதுனா சொல்லுங்க அத இப்மே செஞ்சு குடுத்துட்லா
ஓகே சார் அப்பற அந்த ஷோஃபா கூட செட்டா ஒரு டீ டீ டேபிள் தேவைப்படு சார் எங்களுக்கு
டீ டேபுள் வந்து கிளாஸ்லையா இல்ல
இல்ல சார் இல்ல சார் கிளாஸ்ல வச்சு மேக் பண்ணி குடுத்துருங்க சார் டாப்ல வந்து கிளாஸ்ல குடுத்துருங்க சார் பாட்டம்ல வந்து வுட்ல குடுத்துருங்க சார் பண்ணி
அந்த டீ டேபிள் மட்டுமே நாலாய்ர்த்தி சொச்சொ வரு நீங்க நாலாயிரொ குடுங்க போது
ஆ ஓகேங்க சார் சார் உங்க கட எங்க சார் லொக்கேட்டாயிருக்கு கரெட்டா
கரெட்டா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்பக்கொ
ஆ ஓகேங் சார்
ம் மத்தபடி எதாச்சு டவுட் இருக்கா
ஆ எத்தன் நாளா சார் நீங்க டெலிவரி பண்ருவீங்க இப்போ நா சப்போஸ் இப்போ நாங்க குடுக்குறோல சார் இது ஒரு ஒன் மந்த்துகுள்ள முடிஞ்சுருமா
ம் ஒன் என்னிக்கு நீங்க ஃபங்க்ஷன் வச்ர்க்கீங்க
சார் நாங்க வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வச்சுருக்கோம் சார் மேரேஜ்
இது செப்டம்பர் பர்ஸ்ட்லதா வச்சிருக்கீங்க நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு பொறுமையாக கூட நா செஞ்சு குடுத்துருவேன் கரெக்டா சட்டம் ஒண்ணுன்னா அதுக்கு மொ நாள் நைட்டு பொரு பொருள்ல்லாம் அங்க இருக்கு
ஆ ஓகேங்க சார்
மொத நேரம்ம மொதல் நாள் மதியல்லா பொருள் வந்து அங்கு நா வீட்டுக் வந்துரு
ஆ சரிங் சார்
ம்
சார் உங்க்கிட்ட
அதுல இந்த பீரோ மாடல் எந்த எந்த இந்த பீரோ மாடல் எந்த மாரி டிசைன்ல வேணு ம் சோபா இதுன்னு நீங்க சொல்ட்டீங்க டைனிங் டேபிள் இந்த சேர்ல வந்து டிசைன் போட்றுதெல்லா எந்த மேரி டிசைன் வர்ணு அதலாம் நீங்கள் வந்து சொன்னா தா அதுமா செய்ய முடியும்
டைனிங் டேபள்ல
ஆ
அப்போ நீங்க பீரோனு எடுத்துக்கிட்டீங்கன்னா பீரோ வந்து ரைட் சைட்ல கிளாஸ் வச்சருங்க சார் பீரோல
ஓகே ஓகேங்க
ஓ கிளாஸ் வச்சுட்டு அ டிசைன் வந்து ஒன்னு மைல் மைல் டிசைன் குடுத்துருங்க சார்
வீட உள்ள வந்து ஹேங்கர் மாட்ற மாரி மாடல் வை க்கெட்டுமா இந்த ராக்கா வச்சட்டுமா
இல்ல ரே் வச்சிருங்க சார் ஒரு த டூ டூ ட்ரா வச்சுருங்க சார் உள்ளற டூ ட்ரா வச்சுட்டு டூ ட்ரா வச்சுட்டு மேலே வந்து ஒரு ராக் கீழ வந்து ஒரு த்ரீ ராக்ஸ் வர மாரி பண்ணிருக்கோ சார்
ஓகே
அப்புறம் அப்புறம் நம்ம டோர் ஓபன் பண்ணோ சைட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு பிளேசர் சூட் மாற்றமா ஒரு சின்ன ஆங்கர் விட்ருக்கு சார்
ஓகே ஒக்கே
ஆ ஓகேங்க சார் அப்றம் அதே மாரி வந்து எனக்கு இப்போ பீரோன்னு எடுத்துக்கிட்டீன்னா இப்போ ஃபோர் நாலு பக்கமு லெக் அ கீழ லெக் வக்காம ஃப்ரண்ட்ல மட்டு ம் லெக் வச்சுர்ர சார் பேக்ல வந்து பேஸ் வந்து கொஞ்ச கீழ ஒரு பாட்டம் பினிஷ் பண்ணி குடுத்துர்ர ஜனங்களுக்கு
ஓகே ஓகே ஏன்னா இப்ப வரவல்லாம் பீரோல வந்து நடுவுல ஹேங்கர் வச்சுதா கேக்கறாங்க மடிச்சு வச்சா கலஞ்சிருது மட்ச்சு வச்சா கலஞ்சிரு எ அது அதனா ஹேங்கர் மாரி நடுல ஒரு ராடு வந்துரும் அது கூட நாங்களும் ஒரு இருவது ஹேங்கர் மாரி குட்த்துருவோம் அதுல வந்து வச்சுக்கிற மேரி வட்டமா இருக்கு அப்படி சொன்னாங்க அதா உங்குள்க்கு எந்த மீன் மாடல் வேணுன் கேட்ட நீங்க வந்து பாருங்க அந்த ஹேங்கர் மா இதல்லா படுச்ச இர்ந்தா எடுத்துக்கங்க இல்லன்னா நார்மல் மாடலே செஞ்சி குடுத்தே
ஆ சரிங்க சார் அப்றம் அதே மாரி பெட் எடுத்துக்கோங்க சார் ஆ ஆ அது ஓகே சார்
ம்
சார் பெட்ல எங்களுக்கு வந்து டபுள் பெட் வர மாரி வேணு சார் அது ஒரு பெட்ல கொஞ்ச கம்ஃபர்டபிளா ஒரு ஒரு மூணு பேர் படுக்கிற மாரி பெட் வேணு தேவைப்படு சார் எங்களுக்கு
ஓகே ஓகே
அது பினிஷிங் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன் இருந்தா ஓகே சார் எங்களுக்கு
ம்
நார்மலா ஒரு பெட்ல செய்யுற நார்மல் டிசைன்ஸ் ஓகே சார்
ஓகே
அதே மாதிரி இந்த பெட்டு ஓகே சார் அதே மாரி உங்கிட்ட மாடன் பெட் டைப் இருக்கா சார் மாடர்ன்லா பெட் செய்யுறது மாடர்ன் டைப் பெட்டு
அது வந்து தரையில வந்து தனி தனியா எடுத்துட்டு வந்து கீழ தரையில ஃபிட் பண்ற மாரி ஒன்னு மாடல் இருக்கு அது ரொம்பலா ஹைட் இருக்காது நம்ம முட்டி ஹைட் தா இருக்கு நம்ம பெட் ஆ அதா நம்ப ஹைட் ரொம்ப ஹைட்டா வராது அது வந்து பெட் நாலு நாலு கால் வச்சு வச்சு நம்ப இப்ப பாத்திருக்கோல அதேமாரி இருக் தவே அந்த பெட் வந்து தரையோட தரையா கொஞ்ச தா ஹைட் இருக்கு நம்ம முட்டி ஹைட்டு தா முட்டி ஹைட்ட விட கீழதா வரு நம்ம பெட்டு்ல்லா போட்டா
ஆ
ஆ அது வந்து இந்த கொழந்தைங்கல்லா இருப்பாங்கல பேரண்டு கீழ விழுந்துருவாங்க அப்படின்றதுனால சில பேர் வந்து அந்த மாரி மாடல் கேட்பாங்க ஹைட்டு கம்மியா
ஆ
இதுல நாலு சைடு கால்லா இருக்காது சும்மா கட்டடமா ஆ வச்சு மேல பெட்டு போட்ட மாரில இருக்கு
ஓகே சார்
ம் அது பாக்க நல்லா லுக்காவும் இருக்கும்
ஓ அப்ப அந்த மாரி பண்ணிக்கலா சார் நம்ப பெட்ட
ஓகே ஓகேங்க
சார் அதே மாரி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்லியிருந்த சார் நா ஆ அது ஓ எல்லாம் மொத்த சார் வாங்கிக்கிற உங்க கிட்ட செட்டா
ஓ ஓகே ஓகே
சார் இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துட்டிங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணறோல்ல சார் அந் டோருக்கு பதிலா கிளாஸ் வச்சுருங்க சார் எங்களுக்கு
ஓகே
அதாவது ஹிட்டன் டோர் மாரி சார் கிளஸ் வச்சிட்டு ஓப்பன் பண்ணுபோது உள்ள நார்மலா ருக்கிற ராக் ஓகே சார் எங்களுக்கு
ஓகே
அப்போ நம்ம இப்ப கிளாஸ் பார்க்குபோது சென்சார் மூலமா லைட் ஆணாகுல்ல சார் நம்மளுக்கு இப்போ முன்னாடி போய் உட் தர்மல் எனர்ஜி மூலமா
ஓகே ஓகே
அந்த மாரி பண்ணிக்கலா சார் நம்ப
ம்
அப்புறம் சார் முக்கியமான விஷய சார்
தங்கியூ
ஓ நீங்க பெட் செய்றீங்களா சார் எங்களுக்கு இப்போ பெட்டோட இந் ஆ ஓகே சார் அப்புற இப்ப நா அந்த வார்ட்ரோப் சார் எங்களுக்கு வீட்டுக்குள்ள அந்த ரூம்ல வந்து சைட்ல வந்து வார்ட்ரோப் பிட் பண்றது
அ
ஸ்லைடர் ஒரு மாரி ஸ்லைட் பண்ணோல சார் நம்ம எப்டி தள்ள ஒன்னே உள்ள ட்ரெஸ் எடுக்கிற மாரி கபோ்ட்ல இருந்து அந்த மாரியு நாங்க வீடு ரெடி பண்ணிட்டு சொல்றோ சார் நீங்க ஆ ஆமா சார் அந்த மாரி ரெடி பண்ணி குடுத்துடுங்க சார் எங்களுக்கு
அது வந்து பாத்துட்டுதா நா என்ன எந்த மாரி மாடல்ன் சொல்ல முடியு சரி நாளைக்
ஓகே சார் ஆ ஓகே சார் உங்களுக் கொண்டு நீங்க இந்த உட்டு சம்பந்தப்பட்ட விஷ்யம் மட்டு செரிங்களா இல்ல மத்த இப்போ இப்ப மெட்டல்ல இப்போ இந்த அண்டா இந்த மார்ல்லா வச்சிருக்கீங்களா சார் நீங்க மெட்டல் சம்பந்தபட்ட விஷ்யம் அலுமினியம்ல
பட்டியல் மட்டும்
தில் மட்டு தானா சார் சரி ஓகேங் சார் அப்புறம் உங்க கடைக்கு வந்து நாங்க பாத்துட்டு வந்து சொல்றோ சார் நாங்க நீங்க பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சுகோங் சார் டோட்டலா
ஓகே நா வந்து நேர்ல் வந்து எவ்ளோ காஸ்ட் வரு இத கம்பேர் பண்ண
ஓகே சார் உமக்கு நன்றி சார் ஆ தேங்க்யூ சார் ஆ